அண்டிச்செரி
பாண்டிச்சேரியா
ஆமா நீங்க
நா கள்ளகுறிச்சி
ஓ கள்ளகுறிச்சி செரி செரி
ம் பாண்டிச்சேரிக்கு எல்லா போயிருக்கே ஃபர்ஸ்ட் நா காலேஜ் படிச்சது திண்டிவனோ தா அங்கந்து ஒ ஒன் அவர்தா எனக்கு பாண்டிச்சேரி ஆ ஆமா அதனால பாண்டிச்சேரிக்கு பீச்சு இந்த ஸ்டோன் பீச்சு ஆரவல் பீச்சு அதுக்கெல்லா நா வந்திருக்கே நீங்கெல்லா போயிருக்கீங்களா ம் ம் ம்
இது அந்த பாண்டி பீச் இருக்குல்ல அந்த இருக்கு அங்க இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தா நா பிறந்தே அதனால என்னோட ஓ என்னோட பொறந்த நாள் அப்பலா நாங்க அங்கதா போவோ பீச்சுக்கு போயிட்டு அங்க மணக்குள்ள விநாயகர் கோவில் இருக்கு பாருங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோ
உம் உம் உம்
ஆ உங்க வீட்டுக்காரோட ஊரு
அவரு அதே கல்லக்குறிச்சி தா
அவரு அங்கதானா ஓ இப்ப லீவ் அவருக்கு எப்ப எத்தன நாள் கொடுப் ப்பாங்க நீங்க எத்தன மாசத்துக்கு ஒரு தடவை லீவ் எடுப்பீங்க
லீவ்வு ஒன் வீக்கு மேசிமம் ஒன் வீக் கொடுப்பாங்க அவ்ளதா ஒரு பிரைவேட் கம்பெனில தானே வேல பாக்குறாரு அதனால ஒன் வீக் அந்த மாரிதா லீவு எடுக்க முடியு
இப்போ சாட்டர்டே சண்டே எடுக் பாருங்களா
ஆஹ் சாட்டர்டே சண்டேலா லீவு தா
ஓ அப்ப அந்த சாட்டர்டே சண்டேல நீங்க உம் உம் உம்
அப்புறோ ஒரு ரெண் நாள் மூன் நாள் எடுக்க முடியு அவ்ளோதா அப்ப மொத்தோ ஃபை டேஸ் அந்த மாரி இருந்ததுனா ஒரு போயிட்டு ஃபேமிலி எல்லாத்தையு பாத்துட்டு
ஆஹ் ஆஹ்
அப்புறோ வரு
சரி சரி இப்ப நீங்க மட்டு பாப்பாக்கு ஸ்கூல் லீவா இருந்தா கூட போயிட்டு வரலால்ல அந்த மாரி ஏ போயிட்டு வந்துட்டிங்கனா கூட அவரிருக்கலா
ஆமா அதா அந்த மாரி போக மாட்டா அவரு கூட வந்தா தா ச் எல்லா போகும்போது ஒன்னாதான் போவோ ஒன்னாதான் வருவோ
உம் உம் இல்ல இங்க தானே இருக்குறோ நமக்கு ஒரு நைட்டு தானே நீங்க ஒரு நைட்டாகுமா கள்ளக்குறிச்சி வர்றதுக்கு ஆஹ் சிக்ஸ் ஹவர் அதனால பிரச்சனல்ல இப்ப என்ன மாரி ஒரு மூணு மூண்நாள் நால் நாள் ஆவுனாதா பயப் பண்ணு நம்ப இப்ப எனக்கு நா வந் ஊர்லருந்து பாண்டிச்சேரி தனியாவே வந்து தனியாவே போயிடுவே அப்பப்ப வந்து போயிடுவே
உம்
நா இப்ப அதேதா இப்ப நீங்க எப்டி பேங்களூர்ல இருக்கீங்களோ அந்த மாரி நா ஒசூர்லருக்கே சேம் அதேதா பாண்டிச்சேரி வந்துட்டு போயிடுவே ஆஹ் ஆமா நா அந்த நா வந்து தனியாவே அடிக்கடி வந்து போயிடுவே யாரையு கூட்டுட்டுலா வரமாட்டே நா வரணுமா பேக தூக்கிட்டு கெளம்பிடுவே அதெல்லா ஒண்ணு இல்ல நைட்டு தா கிளம்புவே ஆமா நைட்டு தா கிளம்புவே போனு அப்படின்னா நைட்டு தா நைட் பஸ் ஏறனுன்னா தூங்கிடுவோமா ஒன்னு தெரியாது பகல்ல எல்லா குழந்தைங்களை கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நைட் அங்கபோய் பத்து மணிக்கு தா பஸ்ஸு எங்க நாத்தனார் வீட்டுக்காரரு கூட்டு வந்து விடுவாரு பத்து மணி பஸ்ஸுக்கு அந்த ஒன்பதே முக்காளுக்கு எடுப்பாங்க ஒன்பதே முக்காலுக்கு அந்த பஸ் ஏறி உட்காந்தோம்னா பத்து பத்து பத்துக்கு தா பஸ்ஸு ஒசூர்லந்தே எடுப்பாங்க. அதுல ஏறிட்டா ஆ ப பஸ்ஸு புக் பண்ணிப்பே புக் பண்ணி போறனால அதுல ஏறி ஆஹ் எனக்கு இங்க விடியற கால்ல அஞ்சு மணிக்குலா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்ருவாங்க எங்க அப்பா வந்து ரெடியா நிப்பாரு அப்ப அஞ்சு மணிக்கு வந்து ஆறு ஆறே காளுக்குலா நா வீட்டுக்கே வந்துருவே. பஸ் ஸ்டாண்ட்லந்து பக்கந்தா அதனால ஒடனே வந்த்ருவே. வீட்டுக்கு வந்தா ஒரு
அப்பா இப்ப உங்க கூட இருக்காங்கனு சொன்னீங்க
ஆஹ் கடலூர்ல ஐ இவுங்க வந்து இப்ப கடலூர்ல இருந்தாங்க அப்டின்னா நா இங்க வந்தப் போ அந்த மாரி எனக்கு தொணைக்காகதா அவர் என் கூ ட இருக்காரு ஃபுல் ஃபுல்லாவுமே என் கூட இருக்க மாட்டாரு
ஓ அப்டி ம் ம் ம்
தொணைக்குதா அவர் இருப்பாரு
ம்
நா வர அப்டினா ன் நா அங்கிருந்து இப்ப எங்க அப்பா இருக்காருனா நா எனக்கு இங்க வரவேண்டிய வேலயே கெடையாது நா அங்கவேதா இருப்ப இப்ப இல்ல அப்டினா நா அங்கிருந்து எதுக்காது இங்க இப்ப காது குத்தி வெக்கிறாங்க நெறயா விஷேஷல்லா ப்பாங்க பாருங்க அந்த மாரி இங்க ஏதாது ஃபங்க்ஷன் வெக்கிறப்போ அங்கிருந்து நா தனியாதா வருவ
ம்
எங்க அப்பால்லா இல்லீனா அவரு இருந்தா நம்ம கஷ்ட அவரு இருக்கும்போ நாங்க ட்ரெய்ன்ல வந்துருவோ பஸ்ல வரமாட்டோ
ஓ
காலைல ட்ரெயினுக்கு ஏறிடுவோ காலைல ட்ரெய்ன் இருக்கு அந்த ஆ ஒசூர்லயே ட்ரெய்ன் இருக்கு ரெண்டு ட்ரெய்ன் இருக்கு இப்ப பேங்களூர் வரைலயு இருக்கு ட்ரெய்னு ரெண்டு ட்ரெய்ன் விட்ருக்காங்க காலைல ஒரு ட்ரெய்ன் இருக்கு சாய்ந்திரோ ஒரு ட்ரெய்ன் இருக்கு அதுல நம்ம காலைல ட்ரெய்ன் ஏறுனம்னா சாய்ந்திரந்தான் வீட்டுக்கு வருவோ அது ட்ரெய்ன்ல வர்றதுல என்னனா உக்காந்து வரலா கொஞ்சொ ஃப்ரீயா வரலா அனா எனக்கு பசங்க வெச்சுட்டு வறனால நா நைட்டு ஏர்னா தூங்க வெச்சுட்டோம்னா எனக்கு கஷ்டோ இல்லாதிருக்கு பிள்ளைங்கள பஸ்ல கூட்டு போறது
ம் தூங்க வெச்சுட்டீங்கனா அப்றொ எப்டி உக்காறதுக்கு சீட் சேடாருக்குமா தம்பி தூங்கணு பாப்பா தூங்கணு
வெச்சிருவ நா நா என்ன பண்ணுவ மூணு பேரு சீட்ல வந்து டிக்கெட்டு எடுத்துப்ப ரெண்டு ரெண்டு சீட் எடுத்துருவ ரெண்டு சீட்டு எடுத்துட்டு ஏ நா வந்து ஆமா ரெண்டு சீட்டு எடுப்ப இல்லனா ரெண்டு பேரு சீட்ல போய் உக்காந்துருவ ரெண்டு பேரு சீட்ல உ க்காந்தா ஏன் வந்து மூணு பேரு சீட்டு எடுப்பனா நெறையா டைம் வந்து ஃப்ரீயாதா இருக்கு சீட்டு ஆள் இருக்க மாட்டாங்க கூட்டோ இருக்காது அதனால ஒரு சீட்டு ஃப்ரீயாதா இருக்கு ஆ நம்ம ரெண்டு பேரு சீட்டு எடுத்தாலே போது நம்ம மூணு பேரு அதிலே உக்காந்துக்லா
ம்
அதனால புக் பண்ணிட்டா ஈஸியா இருக்கு நா அவன் வந்து என் ம பக்கத்துல இப்டி தோல்ல சாஞ்ச மாறி படுத்துருவான் ரெண்டு ரெண்டு பேரு சீ ட்டளவுக்கு அவன் படுத்துட்டானா நா ஒடனே கீழ எறங்கி படுத்திருவ கீழ ஒரு ஷால போட்டு கால்ல பாப்பாவ மடில படு வெச்ட்டு சீட்டு மேல தலைய வெச்சு சாஞ்சுப்ப அவ்ளோதா எனக்கு ஒரு சீட் இருந்தா போது உக்காந்து தூங்கறதுக்கு
ம்
அந்த மாரி உக்கான்ட்டு வந்துருவ
ம் நாங்கல்லா ஊருக்கு போகும்போது மூணு சீட்டே புக் பண்ணிடுவோ பாப்பாக்கு சேத்தே புக் பண்ணிடுவோ மூணு பேர் சீ ட்டு புக் பண்ணிட்டு பா பாவ அதுல ஒரு சீட்ல போட்டு நானு அப்டியே பக்கத்துலயே படுத்துக்குவ அவரு ஒக்காந்துப்பாரு
ஓ நா வந்து படுக்க வெச்சிருவ தம்பிய படுக்க வெச்சுட்டு நாங்க ரெண்டு பேருதான போறோ எனக்கென்னனா பா அப்பா வந்து கணக்கு கெடயாது நாங்க ரெண்டு பேருதான கணக்கு அவன படுக்க வெச்சுட்டு நா கீழ உக்காந்திருவ கீழ கால் நீட்டி போட்டு உக்காந்துட்டா ஈஸியா இருக்கு
ம்
நா ரெண்டு மாசத்து கை கொழந்தைய தூக்கிட்டு ஒரு தட வந்திருந்தே அப்பவே ஆ சீட்டு புக் புக் பண்ணிட்டு இவன மட்டூ சீட்ல ரெண்டு பேரு சீட்ல போய் தெரியாம ரெண்டு பேரு சீட்ட புக் பண்ணிட்டே அதுல வந்து எடமே பத்தல ஒழுங்காவே ஒக்காரவே முடில அவனுக்கூ கால்நீட் ஒழுங்கா படுக்கவு முடியல ஏண்டா இதுல புக் பண்ணோண்து கழுத்து வேற கோனச்சு கோனச்சுனு வைக்க க்கறா நா வந்து கீழ ஒக்காந்துட்ட பாப்பாவுக்கூ எனக்கூ ஓகேவாயிடுச்சு பையன வந்து சீட்ல படுக் வச்சது ரொம்ப கஷ்டமாய்டுச்சு அவன ஒழுங்கா படுக்க வைக்கவே முடியல என்னால அப்ப அது கழுத்து கோனலா வக்கெறா நேரா வக்கெறா திரும்ப அவ தூக்கத்துல திரும்பி திரும்பி இது பண்றா அதுக்கு அடுத்த தடவ தா மூணு பேர் சீட்டா பாத்து புக் பண்ணனூ அப்ப அதுல ஒருத்தரு வரலனாலு நம்ம அந்த ஃபுல்லா நமக்கு சீட்டு கெடச்சுரூ
அப்டினு அப்றமாருந்து மூணு பேரூ சீட்டு தா புக் பண்ணுவோ பண்ணா
ஆனா வராமலா இருக்காங்களா நாலா புக் பண்றதுலா எல்லாமே வந்திட்றாங்க
ம் இல்ல நெறையா ஃப்ரீ இருக்கூ அதே மாறி இங்க கடலூர்ல இருந்து போறதுமே ரிசர்வேஷன் பாத்தீங்ன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேரு ஆறு பேரூ தா‌ ரிசர்வேஷனே இருக்கூ மீதி எல்லாமே ஃப்ரீயா தா இருக்கூ நா இந்த என்ன ஊரது திருவண்ணாமல திருவண்ணாமல வரைக்கூ நமக்கு வந்து கன்ஃபார்ம் கெடயாது சீட்டு ஃப்ரீயா இருக்கான்றது ஏன்னா அது வரைக்கூ தா ஆளுங்க ஏறுவாங்களே அதுக்கந்தாண்ட யாருமே ஏறமாட்டாங்க
ம் ம்
திருவண்ணாமல ஏறிட்டம்னா அதுக்க திருவண்ணாமலைல லைட்டெல்லா ஆஃப் பண்ணிடுவாங்க அப்போல இருந்து ஆளுங்கயாரு ஆ திருவண்ணாமல வந்துதா வரூ
ஆமா நா போனாலுமே திருவண்ணாமலை போய்ட்டு திருவண்ணாமலைல இருந்துதா அப்றோ எங்க ஊருக்கு போவே
ஆ திருவண்ணாமல போயீ திருவண்ணாமலைல இருந்து செங்கோ ரோடு புடுச்சு போவாங்க
ம்
அது மாரி இப்ப ஒசூர்ல எப்டின்னா ஒசூர்லயே தெரிஞ்சிரும் ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்குள்ள தெரிஞ்சிரும் நமக்கு ஒன்ர மண் நேரத்துல தெரிஞ்சிடும் சீட்டு புக்காயிருக்கா யார் யார் வருவாங்க எந்தெந்த சீட்டு ஃப்ரீயா இருக்குன்றது தெரிஞ்சிறும் நம்ம கொழந்த வச்சிருக்கறதுனால நெறைய பேரு மோஸ்ட்லி நம்ம கிட்ட எது இது பண்ண மாட்டாங்க எட்ட போய் உக்காந்துக்குவாங்க ஒரு சீட்டு ஃப்ரீயாவே விட்டுருவாங்க கண்டெக்டரும் அத கேட்டுக்க மாட்டாங்க
ஆனா ஒரு சில பேர்ல்லா கொழந்தையே வச்சிருந்தாலும் நா உட்காந்துக்குறே கொழந்தைய நா வச்சுக்கிறே அப்படின்ற மாரிலா என்கிட்ட கேட்டிருக்காங்க
சில கேஸ்ல்லா அப்டி இருக்கும் அது நீங்க ஒரு வேல லீவ் நாள்ல வர்றதுனால அந்த மாரி மாட்டியிருப்பீங்களோ என்னமோ தெரியல
லீவு நாள்ல ஆமா ஆமா
சில டைமில தா அந்த மாரி கூட்டல்லா இருக்கும் மீதி எப்பயுமே ஃப்ரீயா தா இருக்கும் நா போன வரைக்கும் ஃப்ரீயா தா இருக்கும்
இப்ப நாங்களுமே இப்ப ரீசெண்டா எதுக்கோ போயிட்டு வந்தோ அப்ப வந்து செம்ம கூட்டோ எலக்க்ஷனுக்குதா ஆமா எலக்க்ஷனுக்கு க்கு செம கூட்டோ என்னால நிக்கவே நால்லா புக் பண்ணிட்டே ஆனா பஸ்சு அப்ப கேக்குறாங்க நா பாப்பாவ படுக்க வச்சுட்டு இருக்கே நா பாப்பா வேணா நா வச்சுக்கிறே நா உக்காந்துக்கறே அப்டின்ற மாறி சொன்னாங்க ஐயோ எங் எங்களால முடியாதுங்க வ சிக்ஸவர்ஸ்லா என்னால வச்சுட்டு போ முடியாது பாப்பா தூங்கிடுவா அப்டினு சொல்லி அப்பறோ நாங்க மூணு பேர அப்ப அதுலே உக்காந்துட்டு வந்தோ
உம் உம் இல்ல அதே கூட்டோ அந்த மாரி இப்ப லீவூ டைம்மு எல்லாருமே லீவுக்கு போறாங்கல்ல அப்ப இப்ப நம்ம ஊர்லே இருந்தா நம்ம மட்டுந்தா ஏதோ வெளியூர்ல இருக் கோன்ற மாரி நெனைக்றாங்க எல்லாரு வெளியில வந்து பாத்தா தா தெரியு பஸ் ஏறி பாத்தா தா தெரியு எவ்ளோ பேர் போறாங்கன்றது
நாம்மா நெறைய பேர் ரொம்ப ப்ப நெறைய பேரு இருக் போறாங்க அதுங்கல்லா செம்ம கூட்ட இருக்கணு அந்த ஃபங்க்ஷன் எல்லா அந்த பொங்கள் டைம்மு இந்த எலெக்க்ஷன் டைம்மு அந்த மாரி உம் நா லா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சிருவே
உம் இப்ப நாங்களுமே அங்க குஜராத்ல இருந்து வரோம்னா எங்க பேக பாத்துட்டு எல்லாரு நொய் இவ்ளோ பேக தூக்கிட்டு போரீங்க என்ன இவ்ளோ பேக்க தூக்கிட்டு போறீங்கனு வாங்க நாங்க தூக்குறதே கம்மி தா நீங்க வந்து ரயில்வே டேஷன்ல பாருங்க எவ்ளோ பேர் பெத்தேன்வ் எவ்ளோ பேக் எடுத்துன்னு போறாங்கன்னு அப்டின்ட்டு சொல்லுவ பாத்தா அப்டியே நீட் நீட் சூட்கேசா இறக்கு வாங்க இறக்கிட்டே இருப்பாங்க நம்மள விட அவுங்க தா அதிகமா இறக்கு வாங்க
ஆ ரொம்பா
இது வாஷிங் மிஷின் அந்த மாரி வச்சிருக்கீங்களா இல்ல கையிலேதா தோவைக்கணுமா
இல்ல இல்ல வாஷிங் மிஷின் தா ஐயோ கைல்ல எங்க போய் தோவைக்கிறது இங் தோவைக்க அவ்ளோவுலா எடோ இருக்காது
உம் எப்டி இப்ப நீங்க எத்தன வர்ஷோ ஆகுது
பேங்களூர் போயிட்டா நா பேங்களூர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண வந்தே டூ ஆண்ட் ஹாஃப் இயர்ஸ்கிட்ட ஆகு ஒன் இயர் பேக் டூ இயர்ஸ் பேங்களூர்ல வ டூ இயர்ஸ் ஆகு நெனக்கிறே பேங்களூர் வந்து
ஓ ஓ
ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண தா வந்தே அய ஆ அப்றோ மேரேஜ் பண்ணிட்டு திருப்பி பேங்களூருக்கே வந்துட்டோ
ஓ இவரு உங்க ஊர்ல இருந்து நீங்க எப்டி அரேஞ்சுங்களா
இல்ல இல்ல இல்ல லவ் மேரேஜ்ஜூ
ஒரே ஊர்ல ஓ காலேஜ் இவ்ரு உங்க காலேஜ்ஜா
உம் ஆமா சேம் காலேஜ்
ஓ பரவாயில்லையே
லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்
பரவால் ஸ்கூல் ஓ ஒரே ஊரா பக்கத்து ஊர எப்
பக்கத்து ஊரு பக்கத்து ஊரு ஓ ஐ திங் அ ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் ஆகு எங் ஊர்ல இருந்து அவ்ங்க ஊருக்கு ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் ஆகு பைக்ல போனா
பரவா இல்லையே
அஹ்
கிட்டயே இருக்குல அம்மா வீடு
ஆமா ஆமா அம்மா வீடு கிட்டதா அதா நா இப்போ ஊருக்கு போனா நா மோஸ்ட்லி எங்க அம்மா வீட்டுல தா இருப்பேனே எங்க மாமியார் வீட்டுல இருக்க மாட்டே எங்க மாமியாரு போறாப்பெப்ல ஆமா ஆமா போறப்பலா திட்டுறாங் வந்தா நீ இங்க இருந்தா தானா நீ இங் இருக் கறதே இல்ல அப்பிடின்னு வாங்க எனக்கு அங்க பெசிலிட்டிஸ் கொஞ்சோ இருக்காது எனக்கு அதனால அங்கப் புடிக்காதது நானால எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவே
உம் உம் இல்ல பரவாயில்ல நீங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க
நா ஈ மெயில் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு டிருந்தே
ஓ ஓ இப்ப எதுவு வந்து ஆப்லைன் ஜாப்பு கிடையாதுங்களா இப்
இல்ல அந்த மாரில்லா எதும் கெடைக்கல இப்ப எல்லா ஆபீஸ்க்கு தா கூப்பிடுறாங்க ஆபீஸ்க் எத்தன பேர் கால் பண்ணிட்டுதா இருக்காங்க பேசுவாங்க நா கேட்பே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிளா இருக்கான்னு இப்போதைக்கெல்லா இல்ல எல்லா ஆஃபிஸ்க்கு தா வரணு அப்படின்ருவாங்க அப்புற நா வெச்சிருவே
ஓ உங்களுக்கு ஆயா அந்த மாரி யாரு இல்ல வந்து கூப்ட்டு வந்து கூட வச்சுக்
இருக்காங்க ஆயா இருக்காங்க பட் ஆனா அவுங்க அவுங்களு கு ஒர்க்கு முக்கியோ அப்டின்ற மாரி பண்றாங்க
ஆம்மா அதுதா உண்ம நமக்கு ஆளு இருந்தாலு யாரும் நமக்காக இருக்க மாட்டாங்க
க்காக வராமனா இவுங்களுடைய ஆயா இருந்துருந்தா வந்திருப்பாங்க இவுங்களுடைய ஆயா எறந்துட்டாங்க என்னுடைய அப்பா எங்க அப்பாவுடைய அம்மா அப்பாவு எறந்துட்டாங்க
அ ஓ ஓ
எங்க அம்மாவோட அம்மா மட்டுந்தா இருக்காங்க அவுங்க ரெண்டு பேரு எங்க தாத்தா க்கு ரெண்டு ஒய்ஃப்ன்றதுனால ரெண்டு ஆயா இருக்காங்க பட் அவுங்க வீட்ல வேல செய்யவே அவங்களுக்கு டைம் கரெட்டா இருக் கு அதனால யாரு வரமாட்றாங்க
ஏனா அப்டி இருந்தா கூட பாப்பாவ நீங்க அவங்ககிட்ட விட்டுட்டு நீங்க போலா
ம் அந்த மாரி நானு கேட்டு பாத்துட்டே யாரு வர மாட்றாங்க
ஒரு ஆறு மாச நீங்க அப்டி போனா கூட அப்புறோ ஒர்க் ஃப்ரம் ஹோமா மாத்தி வாங்கிட்டு வந்திர்லா அதுக்காக கேட்டே பரவால்ல விடுங்க கொழந்தய